சொல்லுங்க
ம் நா பேசிறது கேக்குதா உங்களுக்கு சரிதா எறச்சல் இருக்கா
இல்லல்ல ஒன்னு ஒரு எறச்சலும் இல்ல சொல்லுங் சொல்லுங்க
ம் சேரி நம்ம இப்ப என்ன தலைவர் பத்தி பேசலா அப்டின்னு சொன்னா டிராவல் பத்தி பேசலா பயணங்கள்
டியர் ஏ பயணங்கள் தெரிஞ்சிக்கலாங்ளா
ஏ பயணங்கள் கேட்டா சும்மாதா உங்க என்ன சொல்றது பேசும்போது அப்டியா பயணங்கள பத்தி பேசணு அப்டின்னு சொல்ட்டா
சொல்லுங் சொல்லுங்க
ஆ சொல்லுங்க இல்லைங்கா என்ன பயணம் பண்ணலான்ருக்கங்க எனக்கு காசி யாத்திர புனித யாத்திரயாங்க போ போற சொல்லுங்க சும்மாதாங்க எப் இப்ப நம்ம சொல்லுங்க
சொல்லு சொல்லுங்க காசி யாத்தர
காசி யாத்திர புனித யாத்திர ஏ போ போறன் கேப்பீங்களா செரிங்களா என்ன பயணம் பண்றா அப்டிங்கறதுலங்க யாரோட பயணம் பண்றாங்கிறதா பெரிய விஷியோ செரிங்களா
ம்
ம் இப்ப நா பயணம் என்ன சொல்றது பஸ்லயு போலா கார்லயு போலா பஸ்லயு போலா எது வேணாலுனாலு போலா தூக் நமக்கு போறக் நம்ம இருக்க ஒரு கம்ஃபோர்ட்சோன் இருக்குல்ல நம்ம யாரு கூட போறோ அப்படிங்கறதா நம்ம கம்ஃபோர்ட்சோன்
ஆமாங்க
ம் நம்ம யாரு கூட இருந்தா யாரு கூட இருந்தா ஹாப்பியா இருக்குமோ அவுங்க கூட போறக்கு ஸ்கோப் நல்லா இருக்கு அந்தமாதிரிதா இப்ப எப்டி தூரோ இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஓட போறது ஒரு ஏப்தா ஜஸ்ட் சின்ன வயசுலல்லா என்ன பண்ணிருப்போ அப்பாவ அப்பா கூட போயிருப்போ தோன்றது கரெக்டாண்டி அண்ண தம்பி அப்டியே ஆ கடலா போயிருக்கோ ஒரு பீரியடுல என்ன பண் உன் லவ்வர்ஸ்கூட லவ்வர் கூட போயிருப்ப இப்ப என்ன பண்ணுவோ திரும்பி போவோ பாஸ் இல்லையா சீட்ல உட்காந்து ம்மா நம்லயே நம்மல ட்ராவல் இப்போ எங்கயாது போர் அடிக்குது அப்டி சொன்னா ஐய்யயோ அது அது நம்லே பைக் எடுத்துட்டு பொயிருவா இல்ல கார் எடுத்துட் பொயிருவா அந்த மாதிரி டிராவல் பண்ணிக்குவா இதுவு ஒருக்க போட்டாங்க
கம்ஃபர்ட் தா
ஹம் சரி நீ வந்துட்டு பொதுவா இப்போ இவ கூட பயணம் பண்ணா இந்த மாரிதா இருப்பே அப்டின்னு சொன்னா நீங்க என்ன இல்லையே இந்த மாரிலா இருப்பே ஏ பிரண்ட்ஸ்ககூடலா அந்த மாரி தா இருப்பே அப்டின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்கங்கறத சொல்லுங்க ஒங்ளோட ஆஹ் அது ஒரு
சொகுசா பயணோ பண்ணா ஜாலியா பேசிட்டு பண்ணிட்டு
உம்
பயங்கரமா இத்பண்ண சொல்வாங்க பாத்து பாத்துபோங்க உம் ஜாலியா இருக்கு அப்றோ நா சொல்றதா கேக்குற மாரி இருக்கு அவுனுங்க நீ வெளிய போனாலு
நீங்க டூர் போறக்கு வெளிய சுத்திட்டு பசங்க எல்லா
வீசிங் எக்ஸ்ட்ரா இங்கிருந்து போம் போதே பாட்ல வாங்கிட்பொயிருவாங்க மொதல்ல பாட்ல வாங்கிட்டு பொயிருவோ
மொத வேலயே அது தா வடியவிடியங்ளா
உம் ஆமாங்க ரூம் சர்வீஸ்ல சொல்லி ரூம் சர்வீஸ்ல சொல்லி வாங்கிட்டு வந்து வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ்லா வாங்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு வேலையா ஓபன் ஆர்டர் பண்ணுவானுங்க சாப் சைடிஷு உம் போனாலே டிராவல் பண்ணி போன டயட் இருக்கு ஒண்ணு எங்கேயு சுத்தி பாக்கலா முடியாது
ஆனா பொண்ணுங்க அப்டி இல்ல தெரியுமா போனதும் எங்கலா வெளிய போகலாம் எத்தனை போட்டோஸ் எடுக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னுதான் மைண்ட் செட்ல இருப்பா
ஆஹ்
உம்
பசங்க வந்து போனன்னைக்கு வந்து என்னைக்குமே வந்து வெளியே போகவே மாட்டாங்க எங்கயாவது போய்ட்டு ஊருக்கு போனா சரி
ஏங்க நாங்கதான் டூர் போனோம் போன அன்னைக்கு என்ன ஆயிடுச்சு பஸ் டயர் பஞ்சர் ரோட்ல நிற்கிறோம் அந்த டைம் பஞ்சர் ஆன டைம் நான் மேல இரு க்கும் நாங்க ரூம் வந்துட்டு செக்இன் பண்ணிருக்கனும் ஆனா இங்க நாங்க செக் இன் பண்ற டைம் இங்க டயர் பஞ்சர் அத பழைய பஞ்சர ஒ றது ஒட்டி இல்லாம வேற பஸ்ல ஏத்தி விடுறேன்னு சொல்லி மூணு பஸ் தாண்டிதான் எங்களை ஏத்தி விட்டாங்க ஒவ்வொரு பஸ்காரனும் முடியாது எங்க பஸ்ல அதிகம் எங்க பஸ்ல அதிக ம் எங்களுக்கு உடம்பு சரியில்லை என்ன பண்றது ஏத்த மாட்ட சொல்லிட்ட நாலு பேரு னு பயந்துட்டோம் அப்புறமா கஷ்டப்பட்டு ஏத்தி மல மேல ஏறி போனா மதியத்துக்கு போய் சேர்ரோம் ஆனா நாங்க விடலையே மதியத்துக்கு போய் நாங்க சு த்தி பாப் சொல்லிட்டு அப்பவே ஃப்ரெஷ்ஷா ஆகரோம் அப்பவே சுத்தி பாக்க கிளம்பரும் கால்ல டிஃபன கூட ஸ்கிப் ஆயிடும் தெரியுமா
நாங்க காலையில போனாலும் சரி நைட்டு் போனாலும் சரி அடுத்த நாளே போனாலும் சரி எவனும் ரூமுட்டு வெளிய ஏன்னா அன்னைக்கு தான் வந்து ரூமுக்கு போய் சேர்ந்திருக்கோம் இப்பாம் வந்திருக்கப்ப வந்திருக்கோம் வீட்டுக்குல்லாம் போன் பண்ண மாட்டாங்க யாருக்குமே ஆமாங்க
நீங்க என்ன சொல்ல வறீங்க அதாவது இப்படி டூர் போய் டூர் போயாச்சு அப்டின்னு சொ போனா போன் பண்ண கூடாதுன்னு சொல்ல வரீங்க அப்படிதானே
நான் போனை பன்னகூடாது சொல்ல வரலங்க பர்ஸ்ட் நாள் வந்து யாருமே வந்து
ஃபஸ்ட் நாள் யாருமே போன் பண்ண கூடாது ஆ ஓகே
போன் பண்ண கூடாது இல்லைங்க போய் ரீச் ஆயிட்டோம் ஃப்ரெஷ்ஷாய் ஃப்ரெஷ் ஆகுறோம் அப்படின்ன என்ன என்ன நினைப்பாங்கா எல்லாருமே சொல்லுங்க
என்ன நினைப்பாங்க ஏதோ ஃப்ரஸாயிட்டு வெளிய சுத்தி பாக்க போறாங்கனு நினைப்பாங்க
ஆஹ் வெளிய சுத்தி பாக்க போறாங்க பா பசங்க எங்கையோ போயிருக்காங்க டிஸ்டர்ப் பண்ண கூடாதுனு நினைப்பா
உஹ
ஏங்க அப்டிதாங் நினைப்பாங்க எல்லா அப்டி நினைப்பி
யாருங்க நினைப்பா நாங்க எதுக்கு அப்டிலாம் நினைப் மாட்டோங்க
என்ன ஆஹ் அப்பின்ன நடக்குனா இங்க லைன்னா உக்காந்து அவன் அவனுக்கு அவன் பேவரட் ஒருத்த ரம் அடிப்பான் ஒருத்தன் ஓட்கா அடிப்பான் ஒருத்தன் விஸ்கி ஒருத்தன் பிராந்தி ஆ பாத்த பீராவே போவானுங்க
பேசக் கூடாது
இதில்லிங்கா யார் சொ இப்ப தேவையில்லாத வார்த்தைகள் கெடை ஆ அதலா அது நார்மலான வார்த்தைகள்தா அது எதா ஒ யூஸ் பண்ணுவாங்க அதுல வந்து அவன்லா அவ அவ அவனோட அவங்க ஒரு ஒரு முடிஞ்சு நல்லா வடி பாட்ட நல்லா பீஸ்ஃபுல்லா சமையலுக் வந்து எல்லா
இப்ப அதுக்கு தான கொடைக்கானல் கெளம்பி போறிங்க அப்படிதான
ஏங்க நா போனா என்ன போவட்டி என்ன இருந்தங்கனால நால எதுவுமே கடையாதுங்க அங்க ஏங்க நீங்க வேற அ நாங்களாங்க எதுமே நாங்களா வந்து டீடோட்லர் ஆகிய டீ காப்பி குடிக்க மாட்டோ
அந்த இருமல் வந் இருமல் வந்துச்சுல்ல அது அது காரண நெ
என்னங்க
இருமல் வந்ச்சு
இருமல் வந்தா என்ன வாரட்டி என் என்னங்க ஆனா வி விஷியோ வந்து ஒன்னுதான அ அ இங்கெல்லா வந்து இங்கல்லா வந்து உ கொடைக்கானலுக்கு அலோ பண்ண மாட்டாங்கிறாங்லே எப்டி போயிருவ நா பாத்துக்கிறேங்கிற மாரியே நின்ட்ருக்காங்களே அப்புற என்ன பண்றது சொல்லுங்க
யாருங்கங்க ஒங்க வீட் ஏங்க நீங்க போய் நா போய் பாத்ர பா அப்டி ஒரு வார்த்தய விட்டுருக்கணுமா இல்லயா
அ வெள்ளி வெள்ளிக்கெழம வெள்ளிக்கெழம வந்து நைட்டு போமி அழுது சமாதான ப்பரிஸ் வாங்கிருவாங்க
ஓ வெள்ளிக்கெழம சமாதானப்படுத்தி பர்மிஷன் வாங்கிறுவிங்க உங்ளுக்கு நம்பிக்க இருக்கு
அப்டிக் இருக்கு
ஓ சேரிங்க செரிங்க பாக்கலாங்க செரிங்கா வெள்ளிக்கெழம நீங்க பர்மிஷன் வாங்குறீங்களாங்கத சனி கெழம கால்ல பாத்துக்லா
நோ இல்லினா ஒரு கிவே இருக்கு இப்ப அப்புற என்னங்க அதுக்கப்புற என்ன ரூம் போயி ஆமாங்
என்ன இம்பார்ட்டன் மீட்டிங் தா அடுத்த பொய் அதாவது பொய் சொ அதாவது உண் ஃபர்ஸ்ட்ட் உண்மையை சொல்லுவீங்க உண்மைய சொல்லி விடல அப்டின்னு சொன்னா பொய் சொல்லிட்டு போவீங்க அப்டியானா
யாம் பொய் சொல்லிட்டுலா போ மாட்டாங்க அவ்ங்க லைவ் லொகேஷன் கேட்டா என்ன பண்ணுவீங்க டுவண்ட்டி பௌர் ஹவர்ஸ் லைவ் லொகேஷன் போட சொன்னா என்ன பண்ணுவிங்க எங்கே போக முடியாது ங்க உம் அப்டில்லா கிடையாதுங்க ஒரே விஷ்யோதா உங்க நாங்க வந்து பர் மிசோன் வாங்கிட்டோ ஓ டூட்ரு போறக்கு ரொம்ப கழிச்சு போறோல
என்ன தந்துருவாங்லா மக்க
புரியலீங்க
தந்துருவாங்கன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை
உம்ம் ரேசாட்டுல போயிட்டு
என்ன
ஏங்க
தருவாங்கனு நம்பிக்கையேல்
உங்ளுக்கு நம்பிக்கை இல்லையா
ஏன்னா பல்லது ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அத அவங்களோட மான இடுத்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கௌரவ கெரச்சலையு சொல்லுவாங்க செரிங்களா
ஆஹ்
திமுதி தலைகளா மார் ஆ அவம நடமுற தெரியு என் அவுங்களு பூ உச்சல் ஆயிடுச்சு அப்டிங்கிற வட்சத்துல அவுங்க எப்டி இருப்பாங்க சொல்லு அவ்ங்க இங்கோ நீங்க கிளாஸ் பண்ணி விட்டுகிங்க அதனால அவ்ங்க அப்டி ஒரு வார்த்தையே வி நீங்க அந்த ஒரு வார்த்தையைதா நமக்கு பிடிப்பாங்க அந்த வார்த்தை அவங்கப் ஆ வங்க நினைங்க அப்புறோ உங்க நிலைமைய கொஞ்சோ யோசிச்சு பாருங்க
அத நீங்க யாருகிடயா விட்டுருவாங்க கேக்கு
ஆ
ங்க வெளியே போகாம இருக்கேன்ல
என்னானா இத்தே அவுங்ளுக்கு சண்டைய இல்லாலு உங்களுக்கு போய் ஆ
இல்லல்ல நான் வந்து நாளைக்கு ஒரு விஷ்யோ நாளைக்கு ஒரு விஷ்யோ ட்மொழி ஓகே ஆச்சுன்னா நான் டூர் போ மாட்டேன் சும்மா சொல்றக்கே அங்க வந்து சென்னை போனு சென்னையில ஒரு டீல் இருக்கு
அது போயிட் தராங்கல அவுங்க வந்து இதுக்க அப்பற்ந்தா ய அப்டிங்கிறிங்ளா
இதுக்கு பதுலா எது இல்லிங்க ஏழாயர்வா ஒரு டீவ்ல இருக்கு ஒ ஒ ஒ ஓர் கு இருக்கு சென்னை வந்து லீவ்க்கா போற போயிட்டு நா ட்ரே பஸ் டிக்கெட் ஃபுக் பண்ணி கா போட்டுங்க காமிச்சுதாங்க போவ
அ
அ சாங்லப்ப இங்க பய்ங்கரமா இருக்கு
நீங்க வேற எ வேற ஏதாவது உங்களுக்கு கேட்க வேண்டியதுக்காகதான் டிராவல் பத்தி உங்களுக்கு ஏதாவது பதிவிட வேண்டியது இருக்கா
எனக்க வேறதா தலை வலி கேட்க வேண்டியது சொல்லுங்க சொல்லுங்க
இல்லங்க மோஸ்ட் கன்வீனியன்டா இல்ல டிராவல் அதாவது உங்களோட காரு தான் அப்பிடி சொல்ட்டு முன்னாடியே சொல்லிி வச்சிருச்சக்கேன் ஓகேங்களா
கார் ஏன் கம்ஃபர்டபுள்னு கேட்டீங்கன்னா
ம்
அம்மாக்கு இப்ப ஒரு ரெஸ்டூ ரூம் வருது எங்காது டீ சாப்புணும் அதாவது பிரேக் எடுக்கலான்னு நெனைச்சோ அதுல ஒரு பத்து நிமிஷம் படுக்கணும்னு நெனைச்சா கூட பஸ்ல போனா ஜாலியா படுத்துட்டு போலாம் எந்த ஒரு கம்ஃபர்ட்டபிள் இருக்காது ஆ காரோட கம்ஃபர்டபிள் வராது
ஆனா கை வலிக்க ஓட்டணும் நாங்க
ஜாலியா இருக்கோல்ல
முது வலிக்கும் கை வலிக்கும்
அவ புருசனோட புடிச்சவங்களுக்காக அவ கார்த்திக்க படிக்க வச்சுட்டு
ஏங்க இது நம்ம அந்த ஹைவேல போம்போது இந்த கூத்தெல்லாம் பண்ணா என்ன ஆகும்ன்னு நெனைக்கிறீங்க காரை ஓட்ட முடியும்னு நெனைக்கிறீங்களா
ஓட்ட முடியுமே ஏன் ஓட்ட முடியாது
ஏங்க நீங்க அவுங்கள பாப்பீங்களா ரோட்ட பாப்பீங்களா